எஜ்ஜு இதே சுத்தமா மாறி இருக்கு அப்ப நா படிச்ச இப்பல்லா வந்து வேற மாதிரி இருக்கு இப்ப படிக்கிற இதுப்ப பசங்கள் எல்லா வந்து நிறைய பேர் சொல்றது என கேள்விப்பட்டிருக்கே இப்போ இருக்க என்னென்னமோ இருக்கு அப்பயு கொண்டு வந்தாங்க தா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெட் பண்றது ஆ அது போக வந்து அந்த தனித்துவமா இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்பது மார்க்கு க்கு இதுன்னா எண்பது சதவீத இருபது சதவீதோ வந்து மத்ததுக்கு வந்து மார்க்க குடுக்கறதா வச்சிருந்தாங்க அப்ப அப்டியலா இருந்தது ஆனா இப்ப வந்து பசங்க அதிகமா படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனா ஒரு பக்கோ நிறைய அந்த மார்க்கு வந்துட்டு தா இருக்கு அப்டின்றாங்க ஆனா வந்து அப்ப இருந்த மாதிரி எனக்கு என்னமோ இப்ப இல்லன்னு தோணுது இல்லையா
அப்போல்லா ஒரு பிளாக் போர்டுல எல்லாமே முடிஞ்சிடு ஆனா இப் இப்போ வந்து நெறையா நறையா நறையா நம்மளுக்கு கத்துக்கறதுக்கு நறையா இருக்கு நறையா பசங்க எல்லா இப்ப நறையா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பல்லா படிக்க போறதே கொஞ்சோ பேரு தா போவாங்க ஆனா இப்பல்லா நெறைய எல்லாமே இருக்கு அதுலந்து நெறைய கத்துக்கிற விஷ் யமு நெறைய இப்ப இருக்கு அப்பல்லா வந்து டீச்சர் வந்து சொல்றத சும்மா கேட்டுட்டு அன்னைக்கு அப்டியே இதுவா முடிஞ்சிரு ஆனா இப்ப கத்துக்கிற் துக்கு நெறைய விஷ்யங்கள் இருக்கு
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நெறையா விஷயங்கள் இருக்கு தா இப்போ நெறையா சொல்லி தரவு இருக்காங்க ஏனா அப்ப வந்து அதிகமா இந்த தனியார் பள்ளிகள்லயு சரி இல்ல வந்து அர சு பள்ளிகள்லயு சரி ஆ வித்தியாசமா இருக்கு ஆ ஏனா அந்த ரெண்டுத்துலிமே வித்தியாசமான ஒ ரு இதுதா இருக்கு பாடத்திட்டமா ஒரே பாடத்திட்டமா இர்ந்தாலு அத நடத்துற விதோ வந்து வித்யாசமா இருக்கு அதுனால ஒரு சில இதெல்லா மாறுபடு நம்ம பாத்தாலே தெரியு அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் அது இதுன்னு வந்து இருந்துது அது எப் ப வந்துதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்பறந்தா அத பெருசா கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்துதான் பாத்தா இல்ல அத் அதுக்கு முன்னாடி இருந்தவங்கல்லா வந்து அ ப்பயே பள்ளி முடிச்சிட்டு போனதுனால ஒரு சில இதெல்லா வந்து அவுங்ளால அத கத்துக்க முடியில நெறைய பேர் அந்த படிக்கிறதுல மட்டு இல்லாம மத்த விஷ்யத்திலயு இருப்பாங்க அப்டிங்கிறத வந்து ஆ அத ஒரு கொஞ்ச காலக்கட்டதுக்கப்பறந்தா அத வந்து செரி இத கொண்டு வந்தா மாணவர்கள் கிட்ட கொஞ்சோ வசதியா இருக்கு அப்டின் நெனச்சு அத எடுத்து கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்குதா இருந்தாலு வந்து ஆ இத தவிர்த்து நெறைய விஷ்யங்கள் வந்து அவுங்க கத்துக்கறாங்க தா உண்மையாவே அ அப்பா ப்ராஜெக்ட்டுன் சொல்லி அது ஆரம்ப கால கட்டத்தரன்றதால ஆ அந்த வர அந்த ஸ்டாஃபுக்குமே பாத்தோன்னா தெரியாது ஒரு ஏனா அது எல்லாமே அந்த பி எடு படிக் கறாங்க இல்லயா அவுங்களுக்கு உண்டான அத எல்லாமே நம்மளுக்கு குடுக்கற மாதிரி சின்ன வய்சுலே குடு க்கற மாதிரி இருந்ததில்லயா
இப்ப யாருமே புக்க பாத்தே அதிகமா படிக்கற்து கெடையாது எல்லாமே ஃபோனம் நடத்தற்து செரி எல்லாமே நம்பளுக்கு ஸ்மாட் க்ளாஸ் வந்துர்ச்சி நம்ப அது மாரி புக்க பாத்தே நம்மள்க்கு படிக்க மாட்றாங்க யாருமே இப்பத்திக்கி இப்ப இருக்கற பசங்க எல்லாரு கைல பாத்தா ஒரு ஃபோனு இப்பிடி தா போதே லைஃபு பசங்க படிக்கிற லைஃப் ஆனா இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நல்ல விதத்துல நம்ப எடுத்துக்கிற்து நல்லது கெட்ட விதத்துல எட்த்துக்கிற்து நம்பக் கெட்டதா இருக்கு
ஆமா அதாவ்து நீங்க சொல்ற மாதிரி அந்த நல்ல விதோ எடுத்துக்கறது நம்ம அப்பா வந்து பாத்தோனா நம்ம ஒரு சந்தேகம் கேக்கணுன்னாலு நம்ம ஃபோன் பண்ணி கேக்க அப்ப கேப்போ அந்தளவுக்கு வந்து புரியாது ஆனா இப்ப எதா ஒரு சந்தேகன்னாலு அ கேக்கலா ஃபோன் பண்ணி கேக்கலா இல்லன்னா வந்து நம்ம அந்த ஃபோட்டோவா அப்டிங்கற ஒரு அ விஷ்யம் வந்து அத எடுத்து நம்ம எனக்கு புரியில அப்டின்னா நம்ம எழுதல இப்ப ஒரு ஹோம் ஒர்க்கே குடுத்தாங்கனா கூட அப்ப என்ன பண்ணுவோனா தெரியிலனா ஞாபகோ இல்லன்னா அந்த ஃபோன் நம்பர் வச்சுதா நம்ம கேட்டுப்போ இல்லனா அதுவு இல்ல னா நம்ளால கேட்டு எழுத முடியாது இதனாலே வந்து நெறைய இது இதாகு இப்ப அப்டி கெடையாது நெறைய வசதிகள் வந்ததுனால பசங்களுக்கு வந்து அத பத்தின ஒரு கவலையே இல்ல எதோ டைரியா அப்ப எழுதுற பழக்கோ இருந்தது ஆனா இப்ப இல்ல என்ன எதா இருந்தாலு வந்து அந்த ஃபோனு அந்த வாட்ஸ்அப் குழுவிலயே அனுப்பிடுறதுனால பசங்க என்ன பண்றாங்கன்னா அத ஒரு எழுது னா பள்ளிகள்ல எழுதி போட்டாலு அத கவனமா எழுதிட்டு வர்றது இல்ல அத எழுதுனா நமக்கு அந்த ஞாபகம் இரு இல்லையா இப்ப இங்க வந்து ம் பாத்துக்கலா அப்டின்னுட்டு நம்ம அந்த ஃபோனை எடுத் த்தாலே நம்மளுக்கு நேரோ போறதே தெரிய மாட்டேங்குது நமக்கே அப்ப பசங்களு அதுக்கு ஏத்த மாதிரி அத ஹோம் ஒர்க் பண்றாங்களோ இல்லீயோ அந்த ஃபோன எடுத்து அத பாத்துட்டு அத மறந்துட்டு மற்ற விஷயங்கள்லா ஃபோன்ல என்னென்ன செய்ய முடியுமோ அத பண்ணிட்டு இருக்காங்க
அப் அப்பல்லா வந்து எப்டி சொல்றதுனா நம்ம மேக்ஸ் ஹோம் ஒர்க் முடிக்கல அப்டின்னு சொல்ட்டு போய் அடி வாங்குவோ மேக் ஸ் அந்த ஹோம் ஒர்க் தெரியாம போய் அடிவாங்குவோ ஆன இப் இப்ப இருக்கிறவுங்காலா அந்த மாரிலா இல்ல அழகா வந்து ஃபோன்ல சர் ச்சு பண்ணா சூப்பரா அத பத்தி வந்துருது அந்த மாதிரி இருக்கு இப்போல்லா
ஆமா ஆ என்னன்னா நெறைய இது மாறி இருக் இதா நீங்க சொன்ன மாதிரி மாறியே ஓ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா ஆ ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தோ நம் இந்த அதே மா திரி அந்த அழிவா அது முடிக்கலன்னா போயிட்டு திட்டு வாங்குவோ அ இப்பெல்லா அந்த மாதிரி பசங்க அதுக்கு து பயப்படுறதே கெடையாது அ இதனால அந்த டைரி ஒரு கையெழுத்து அத முடிச்சாங்களா இல்லையான்னு வீட்லயு தெரியாது அது என்ன குடுத்தாங்கன்னு அந்த டைரியில்லா முன்னெல்லா தெரியு அத பாத்தாங்கன்னாலே வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்க என்ன குடுத்தாங்க இதெல்லா பண்ணவே இல்லையே நீ இன்னைக்கினு அந்த சைன் வாங்காதது ஒரு அ ஒரு பழக்க இருந்தது அந்த பள்ளி பக்கத்துல இருந்து அது சைட்ல இருந்து ஆனா இப்ப அதெலா எதுவு இல்லாததுனால இந்த மாணவர்களு என்னா ஆகுறாங்கனா ஒரு சோம்பேறித்தனம் அத செய்யாத இருக் க்காங்க இதெலா நடக்குது இல்லயா
இப்ப இருக்க பசங்காலா பாத்தா ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லாமே சின்ன வயசுலே நம்ளுக்கு பெரிய சாயி தெரிற விஷயொ எல்லாமே இப்போ சின்ன வயசுலயே தெரிய ஆரம்பிச்சிரு அப்போலா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் போணுனா ஒரு பயோ இருக்கு பயமாருக்கு ஆனா இப்ப இருக்க பசங்க ஜாலியா போது அது மட்டு ஜாலியாருக்கு சின்ன வயசு பசங்களே அழகா ஜாலியா இருக்குங்க அதுக்கு மட்டுட்டு வாய்தா உங்களுக்கு அப்போ இருந்தது பாது பாடத்திட்டோ வந்து கஷ்டமா இருந்தாலு அதுங்களுக்கு ஒரு ஜாலியா போதுங்க இப்
ஆமா நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்தது வந்து அ கொஞ்சோ என்னன்னா முடிக்கலனா நம்ளுக்கு அந்த ஒரு திட்டு வாங்க பயம் வந்து இருக்கு போ ஆனா இப்போ அவுங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பல விஷ் ஷியங்கள் வந்து மாணவர்கள் கிட்ட அந்த ஒரு பயங்கிறது இல்ல அத படிக்கணுங்றது இல்ல படிக்கிறாங்கதா இல்லாம இல்ல அப் இப்பயு படிச்சாங்கதா படி படிச்சுட்டேவூ இல்ல மத்த விஷயங்களு இப்ப வெளையாட்டுன்னா அதுக்கு ஒரு தனி பீரியட் இருக்கு அதுக்கு அந்த வெளயாடறதுக்கு அனுப்புவாங்க ஆனா இப்பல்லா அனுப்புறாங்ளா என்னன் தெரில நெறைய அனுப் புறாங்க போல தெரியுது அப்ப வந்து அப்டி கெடையாது ஒரு பத்தாவது வகுப்பு வருதுனா அனுப்பவே மாட்டாங்க எ ஒரு ஒன்பதாவ்து வகுப்புலே வந்து இன்னு அடுத்த த அடுத்த வருஷோ நம்ம உங்குளுக்கு வந்து எக்ஸாமிருக்கு நீங்க இப்ப போய் விளயாட்றதுன் பாக்குறீங்ளே அப்டின்னு ம் பல கேள்விகள் நம்மள கேட்டு நம்ப்ளுக்கு அதெலா ஆ நம்ளுக்கு அந்த பள்ளிகள்ல கெடைக்கவே கெடைக்காது ஆனா இப்போ நெறைய கெடைக்குது போல
அப்பல்லா சென்டெம் எடுக்கறதே யாருமே சென்டெம் எடுக்கவே கஷ்டோ யாருனா ஒருத்தவங்கதா இப்ப வ இப்ப பாத்தோனா எல்லாருமே செண்டெம் எடுக்றாங்க எல்லாமே நைன்டி மேல எடுக்கறாங்க எல்லாரு நெறைய எடுத்துட்டேதா இருக்கறாங்களே அப்பல்லா யாராவ்து ஒருத்தவ்ங்கதா ஓ அந்த மாரி எடுப்பாங்க இப்போ டென்த்துலே ஃபோர் ஹண்ட்ரடு மேல வரவங்களே கம்மிதா இருப்பாங்க ஆனா இப்போ இருக்கிற்து வந்து எல்லாருமே டே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நெறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா இப்ப இருக்க பசங்கலா வந்து அத எ எந்த ஒரு இதா இருந்தாலு சீக் தர் எடுத்தத எடுத்துற்றாங்க ஒரு சிஸ்டம் மாற்னதுனாலயே என்னவோ தெரியல ஆனா அப்ப வந்து எடுக்கற்து கஷ்டோ அது எவ்ளோ கம்மியா எடுத்திருந்தாலு ஒரு ஒரு வகுப்புல வந்து ஒரு நானூ த்தி என்பது ஒரு ஐநூறுக்கு அப்டினு எடுத்தாலே அது பெருசு ஏனா அந்தளவுக்கு யாராலயு எடுக்க முடியாது ஆனா இப்ப எல்லாத்துலியு ஆயிரத்தி எரநூறுன்னா அந்த ஐநூறுக்கு ஐநூறுக்கு எடுக்குற இதுவு இருக்கு ஆயிரத்தி எரநூறுக் எடுக்கறது இருக் கு இப்பெல்லா
அந்த மாரி முன்னாடி வெளையாட்டுலலா போமாட்டாங்க இப்ப வந்து வெளையாட்லியு இருக்காங்க நெறைய பசங்க வெளையாட்லியு இருக்காங்க படிக்கற்த்லியு இருக்காங்க எல்லாத்துலயுமே அவுங்க கவனத்த செலுத்துறாங்க
ஆ ஆமா அது வந்து கவனமா செலுத்துறது வந்து ரெண்டு விதத்துலியு இருக்கு அப் ப எதுலியும் பண்ண முடியாது ஒரு வேல அவுங்க விட்ருந்தாங்கனா என்னவோ தெரில அது செஞ்சிருப்பாங்க ஏனா அப்ப விடவே மாட்டாங்க ஒரு விளையாட்டு இது வருதுன்னா ஒரு பீரியட் வரு துலா அதுக்கு உண்டான ஒரு நேரம் ஒதுக்கணும ஆனா அது நேரமே குடுக்க மாட்டாங்க அதனால என்ன பண்றாங்கனா மத்த நேரம் படிக்கிற நேரத்த அவுங்க விளையாட்டு நேரமா பயன்படுத்துறதுனாலயே என்னமோ தெரியல அவுங்க விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டாங்க
இப்போ அப்பல்லா வந்து டூஷன் ஒண்ணு இருக்கு அ சாந்திரோ ஆறு மணி அஞ்சு மணி ஆனா டூஷன்னு போய் அதோட எட்டு மணிக்குதா வந் வருவோ ஆனா இப்ப வந்து படிப்புன்ன பாத்தா ஒரு அர மண் நேரோ ஒரு மண் நேர்த்துலே படிச்சு முடிச்சிற்றாங்க அதுக்கு நெறைய மார்க்கு அப்ப எடுத்தத விட இப்ப நெறையவு எடுக்க ஆரம்பிஷ்ட்டாங்க அது எப்டின் ஆனா நம்மளுக்கு தெரியில
ஆ ஆமா ஏனா நெறைய வசதிகள் வந்துட்டதுனால அவுங்களுக்கு புரிதலுங்கறது வந்து சின்ன வயசுலே நெறைய கத்துக்குறாங்க இப்ப ஈஸியா அதாவது அப்ப ஒரு நான் அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பாத்தே அது அந்த மேக்ஸ் வந்து எனக்கு இ ப்போ புரியுது ஏனா அந்த அளவுக்கு அந்த தெரி தெளிவா அந்த ஒரு சொல்லி தர மாதிரிவான வசதிகள் கொண்டு அவுங்க எப்படி சொன்னா அவ அந்த மாணவர்களுக்கு இப்ப புரியுமோ அப்படி னா சொல்றாங்க ஆனா நம்புளுக்கு அப்ப சொல் றதுக்கு யாரோ இல்லாததுனாலயோ என்னவோ தெரியுல அது இப்ப இப்ப எல்லாமே பாக்குறதுக்கு அ நா இது மாதிரி இருந்திருந்தா நா அதிக மதி ப்பெண் எடுத்திருப்பனே அப்டீன்னு அப் இப்ப தோணுது ஒருவேள அதனாலயா கூட இருந்திருக்கலா
அப்பல்லா இப்ப ஸ்கூல்ல நடந்தா இப்போ நடத்துறாங்கன்னா நடத்திட்டு வந்து வீட்ல வந்து அவுங்குளுக்கு புரியலன்னா அன்னிக்கு ஃபுல்லா புரியுல புரியுல நம்போ ஒக்காந்துட்டு மறுநாள் நம்ப போனாதா அது இன்னா நடத்துனாங்க இன்னான்றது நம்புளுக்கு புரியு ஆனா இப்போ அப்டி இல்ல
ஆமா அது உண்மதா ஏன்னா ஒக்காந்துட்டே இருப்போ புரியாது டக்குன்னு இப்போ புரியலைன்னா என்ன பண்றோனா எடுத்து அ இப்ப ஏ ஐ செயலி நறையா வந்துட்டதுனால அதுல போடுறோ ஒடனே நம்புளுக்கு அது உண்டான அந்த ஆன்சர் கெடைக்குது இத வந்து இன்னு சின்னதா எனக்கு புரிற மாரியே அ சுருக்கி வேணுன்னு கேட்டிருந்தாலு நம்புளுக்கு அதே மாதிரி நம்முளுக்கு எந்த வித பக்கத்துல வேணுமோ அத எடுத்து குடுக்கு இதனால பல வசதி வந்துட்டதுனாலயோ என்னவோ தெ அது எல்ல அது எல்லாரு ஈஸியா அத எப்டினா புரிஞ்சுக்கிற விதமா அமஞ்சு
ஆமா நல் நன்றி நன்றி
நன்றி